ஹலோ கேக்குதா வணக்கம்
கேக்குது உங்கள் வணக்கம்
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்ட சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ முடிஞ்சுது
ஓகே என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஒன்னும் பண்ணல நீங்க என்ன பண்றீங்க
நானு ஒன்னும் பண்ல சும்மாதா இருக்க
சேரி இன்னைக்கு டே எப்படி போச்சு ஆ ஓகே ஒனக்கு இன் இன்னைக்கு டே நீங்க நனச்ச மாரி போச்சா இல்ல நனச்சதோட சூப்பரா போச்சா இல்ல நனச்சதோட ரொம்ப மோசமா போச்சா
ரொம்ப மோசோ இல்ல ரொம்ப சூப்பரு இல்ல சுமாரா போச்சு எப்படி சொல்றதுன்னா நா இன்னைக்கு வந்து ஒர்க்குக்கு போன எனக்கு எப்பயுமே வந்து சண்டே தா லீவு ஆக்சுவலி
ஓகே
இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ம் இப்போ ஒரு குரூப்ல வந்து ஆள் இல்ல ஆ செவ்வாய்கெழம குரூப்ல சோ அதனால து க்கி என்ன அங்க போறனும் போது அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு இனி அதனாலே எனக்கு எப்டி சொல்றது சரியா ஒரு மைண்ட் செட்டே இல்ல ரொம்ப ஒரு கஷ்டமா அப்டியே போயிட்ருக்கு
இப்ப புரியுது ந நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒரு டீம்ல இருப்பீங்க நல்லா ஜெல்லாயிருக்கு‌ வர் க்குல்லா நல்லா இதா ஆயிருக்கு இப்போ திடீனு ஒரு சப்ஸ்டியூட் மாரி போட் டப்போ ஒரு மாரி ஃபீல் ஆகு
ஆ இப்ப வந்து ஒரு டீம்ல கரெக்டா சொன்னீங்க இப்ப ஞாத்திகெழம அந்த ஆஃப் இருக்கோங் கூட ஒர்க் பண்ணிட்ருந்தோ இப்ப வேற டீம் கூட போய் ஜாயின் பண்ணனும் போது அது வந்து டீம் செட் ஆகாது து செட் ஆகு அது இவ்ளோ விஷயோ இருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு வருத்தமாவே இருக்கு எப்படி சொல்றது அது எனக்கு ரொம்ப ஒரு மனநிலம்
ஆமா நம்ம எந்த வேல செஞ்சாலும் நம்ம மனசு என்னவோ அதையே நோக்கி இருக்குல்ல ஐயோ நம்ப எப்டி என்ன பண்ண போறோ ஏது பண்ண போறோன்னு அது நீங்க பேசலா இல்லையா உங்க டீம் லீடர்கிட் ட எனக்கு
நா எவ்ளோ பேசிட்டேன்ங்க எங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டே
அ
பட் அவுங்க வந்து ஏம்பா நீ புரிஞ்சுக்க மாட்றே உனக்கு தெரியாது அங்க ஆள்யில்ல இப்ப நீ வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு நீ நல்ல ஒர்க்க கத்துக்கிட்ட நீ தனியா ஆப்ரேட்டர் ஆயிட்ட உன்ன விட்ட அப்றோ யாருப்பா பாப்பான்னு கேக்கறங்க எனக்கு அது மனசு கஷ்டமா அப்டி யாரு பாப்பான்ற மாரி இருக்கு ஒரு கேள்வி வைக்கிறாங்க
இல்ல அது வந்து என்ன சொல்றதுன்னா அப்டியே ஒரு தட்டி குடுக்குறாங்க தட்டி குடுத்து ஆ உன்னால முடியு உனக்கு டேலண்ட்ருக்கு தட்டி குடுத்து அந்த மாரி பண்றாங்க க ம் ஓகே ஒன்னு பிரச்சனையில்ல போயி பாருங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் கஷ்டமாகருக்கு நாலஞ்சு நாள்ல கொஞ்சோ பழகு அதுக்கப்புறோ ஒரு வாரோ மையிண்டு செட்டாயிடு நம்மளுக்கு
ம் ம் ஆனா வந்து இந்த டீம் லீடர்லா நா ஒர்க் பண்ணியிருக்கே அவங்க கூட அது டீம் கூட பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசாவுல்ல ஆனா வருத்தோ இ்வ்ளோ நாள் வந்து இவுங்க கூட
புரியுது ஆமா ஒரு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டு இப்ப நம்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டுருப்போ இது டீம்மு நம்ம உண்டு நம்ப வேல உண்டுன்னு நம்ப ஆ திடீர்னு இந்த மாரி பண்ணா கஷ்டமாருக்கு
அது ரொம்ப கஷ்டோ வருத்தோ மனதளவுல பாதிக்கப்பட்டுருக்கன்ற மாரி இருக்க நா இன்னைக்கி ஃபுல்லா நால்லருந்து அந்த குரூப் வர சொல்டாங்க நாளைக்கி இல்ல நாளானாலைக்கி சூஸ் பண்ணிக்கேங்கன்னாங்க
ஓடானு செரியாக போயிடு ஒன்னு ம் பிரச்சன இல்ல
சேர் சேரி ஓகே மேம் நீங்க சொன்னா கரெக்டாதா மேம் இருக்கு
இல்ல நீங்க வந்து என்ன சொல்ராது ஒரு புது எக்ஸ்போஷர் கடச்ச மாரிருக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்லா அப்படி நெனச்சிக்கங்க இப்போ இந்த டீம் லீடர் கிட்டயையு நீங்க வந்து என்ன சொல்றது ஒர்க்கு கத்துக்கிட்டீங்க இப்போ இன்னொரு டீம் லீடர்க் கிட்ட போறப்ப இன்னு கொஞ்சோ ஏதாஷஏதாச்சு நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணுவீங்கல்லையா இல்ல உங்ககிட்டருந்து அந்த டீம் ஏதாச்சும் லேர்ன் பண்ணுவாங்க சில டெக்னிக்ஸு அது மாரி அ நல்லாதா இருக்கு போங்க போய் பாருங்க ஆனா சில சில சில இது என்ன சொல்றது அப்பாட வேலையில எந்த பிரச்சனையுமே இல்ல ஸ்மூத்தா போதுன்னு நெனைப்போ திடீர்னு இந்த மாதிரி ஏதாச்சு ஒன்னு டபக்குன்
ஒரு கொழப்போ வந்து நம்மள வந்து அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு இது வந்து போச்சு இப்ப
ம் அதனால என்ன சொல்றது நைட்டு நா என்ன சாப்ட்டே பசங்களுக்கு நூடுல்ஸு அதனால கொஞ்சோ நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணே அப்ற எங்களுக்கு தோச குர்மா
ம் ஓகே மே
ம்
இப்ப எப்டி மேம் நீங்க ரெகுலரா என்ன டைம்ல தூங்குவீங்க
அப்டி ரெகுலர் டைமிங்லா இல்ல தூக்கோ எப்போ வருதோ தூங்கிடுவே ஆ எட்டு ஒம்பது மணிக்கி தூக்கோ வந்தாலு தூங்கிடுவே பட் பசங்கள வந்து ஏர்லியா தூங்க வச்சுருவே ஏன்னா மார்னிங்க ஸ்கூலுக்கு எழுப் போகணுன்றதுனால சாப்ட்டோனே கடகடனு எல்லாத்தையு லைட் ஆஃப் பண்ணிருவோ லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து இருவது நிமிஷத்துல அப்டி இப்டி ஆட்டம் போட்டு துங்கிடுவாங்க
ஓகே ஓகே மேம்
அதுக்கப்றொ எங்ளுக்கு எப்ப தூக்க வருதோ நாங்க தூங்கிடுவோ
ஓ அப்டிங்ளா
ஆமா நா கொனா படிப்பே தூக்க வந்துச்சுனா தூங்கிடுவே தூக்கொ வர்லனா கொஞ்சொ கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒன் ஆர் படிக்கலான் படிப்பே ஆ அதுக்கப்றோ தூங்கிடுவே மானிங் பாத்துக்லான்னு
ம் ம் அதுவு கரெட்தா
ம்
செரி மேம் மார்னிங் எழுந்து நீங்க எக்சைஸ்லா பண்ணுவீங்ளா?
ஆ பண்ணுவே அ என்ன சொல்றது என்னனா ஒரு ஃபை டு டென் மினிட்ஸ் தா வாக்கிங் போவே நாங்க மொட்ட மாடியில இரு க்கற்துனால நல்லா கொஞ்ச‌ ஃபாஸ்ட் வாக்கிங் போவே இன்னோனு மானிங் வந்து அ கொஞ்சொ நாங்க மொட்ட மாடில இருக்கதுனால கொஞ்சொ வெளிய வந்தாலே கொஞ்சொ நல்லா காத்து ஜிலு ஜிலுன்னு கொஞ்சோ ஒரு என்ன சொல்றது ஒரு அந்த நைட்டு புல்லா அந்த ஃபேன் காத்துலே இருந்த நம்மளுக் கு வெளிக்காத்து பட்டா எப்டி ஃபீல் ஆகு ஒரு மைண்டு் ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லியா ஆ அது கொஞ்ச நல்லாருக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்டியே வாக் பண்ணிட்ருப்பே
ம்
ம் அப்றொ கொஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுவே
ஓகே
ஆ அஷ்யுஷ்வல் அதுக்கப்புறோ கிச்சன் போவே சப்போஸ் என்னால பண்ண முடிலன்னா அந்த
ம்
கிச்சன்ல நின்னுட்ருக்குறப்பே எதாச்சு ஒரு பண்ணிட்ருப்பே எக்ஸசைஸ்
சேர் சேர் ஓ ஓகே ஓகே மே நா பிரியாணி நல்லா செய்வே மேம்
ஓ சூப்பர் என்ன பிரியாணி செய்வீங்க?
சிக்கன் செஞ்ச சிக்கன் செஞ்சுக்குறே மட்டன் செஞ்ச தெரியாதா
ஆ
சிக்கன் நல்லா செய்வே எப்புடின்னா வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துட்னு வச்சுக்கங்க
ஆ
அதுல ஃபஸ்ட் அஃப் ஆல் நாங்க எண்ண ஊத்துவோ எண்ண ஊத்திட்டு கறி பட்ட போட்டு
ம்
அப்றொ வெங்காய இருக்குங்கல நல்லா அரிஞ்சு வச்ச வெங்காயத்த போட்டு
ஆ
நல்லா வத வத வதன் வதக்கி எடுத்துட்டு அப்றொ என்ன பண்றது நல்லா ஒரு கருகுன அளவாச்சு வதக்கனு வெங்காயத்த
அ ம்
ஆ வதக்கன்த்துக்கப்றோ இந்த
வெங்காயோ ரொம்ப கருகுனா அது டேஸ்ட்டு மாறிடு அதாவது நீங்க சொல்றது ரைட்டு கருகுறத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரையு
ஆமா அப்டிதா சொல்றே
ஆ ஓகே ஆ ஆ ஆமா
அத போட்டு நல்லா அதுவு நல்லா நல்லா வதங்கிணு ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆயி வதங்குங்கள
அது வதங்கின ஒடனே என்ன பண்ணுவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரச்சு வச்சத எடுத்து போட்டு அப்டியே அது கிண்ட போது ஸ்மெல்சு வரு அதுவே சூப்பரா இருக்கு பாத்துருக்கீங்களா மேம் ஹலோ
புரியு புரிது புரிது
அதுதா அந்து ஸ்மெல் பண்ணுபோதே அது சூப்பரான ஒரு டேஸ்ட் வரு ஆ ஹா பிரியாணி நல்லா இருக்கும் போல நம்ம செய்ய போதே அப்டி அதுக்கப்பறோ என்ன பண்ணுவோ தயிர் ஊத்திட்டு மசாலா அதுக்கேத்த மசாலா ல்லா போட்டுட்டு கொஞ்சோ கறிய போட்டு நல்லா கத கதன்னு வதக்கி அதுக்கேத்த தண்ணி ஊத்தி அரிசி அப்பறோ ஊற அரிசி எடுத்து போட் டு நல்லா தம்மு கட்டி சும்மா ஃப்ரெஷா பிரியாணி பக்காவா செஞ்சிர்லா அந்த அளவுக்கு என்ட பிளான் இருக்கு ஆ ஹலோ கேக்குதுங்களா
ஓ கேக்குது கேக்குது
என்ன ஆச்சு ஹலோ ன்றிங்க
இல்ல லைட்டா கட் ஆன மாரி இருந்துச்சு ஓகே நல்லாருக்கு நல்லா பண்ணுறீங்க
ஓகே ஓகே ஓகே
ஓகே அதாவ்து ஆ நானு பிரியாணி நல்லா பண்ணுவே அந்த கட்டிங் எல்லாமே நீங்க தானா அந்த கட்டிங் ஆனியன் கட்டிங் சாப்பிங்கு கிளீனிங் எல்லாமே நீங்க தா பண்ணுவீங்களா யாராச்சு ஒர்த்தர் கட் பண்ணி
அதெல்லா இல்ல நா வந்து அந்த இது வச்சிருக்கே ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவோல்ல அந்த பீட்ரூட்லா அரியுமா அது மாரி ஆ சாப்பர் மாரி அது அதனால சூப்பரா இருக்கு நல்லா நைஸ் ஸா ரொம்ப மெலி
ஆ ஸ்லைஸா மெலிஸா இருக்கு நல்லா எண்ணெய்லயு சீக்கிரோ ஃப்ரை ஆயிடு
ஆமா நல்லா சூப்பரா நல்லா ஸ்லைஸா போடுவே அது போட்டா சூப்பரா இருக்கு சூப்பரா வெங்காயோ வந்துரு அதுக்கப்பறம் போட்டு வதக்கு அது அதுலயே வெங்காய பஜ்ஜிலா போட்டா சும்மா மாசா இருக்கும
அ சா மாம்மா வெங்காய பஜ்ஜி
ஏனா அந்த அளவுக்கு ஸ்லைடு ஆ
இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங் சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சுட சுட ஆனியன் அ பஜ் போ இது பஜ்ஜி நல்லா எறங்கு
ஆமாம்மா அது சாப்றதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த டைம் ஈவினிங் டைம்ல ஒரு
ஆமா ஆனா எனக்கு என்னவோ உருளக்கெழங்கு கடுத்தபடி ஆனியன் நல்லா எறங்குது நல்லா இருக்கு ஆனியன் பஜ்ஜி
ம் நல்லா இருக்குங்க இந்த ஆனியன் பஜ்ஜி உருளைக்கெழங்கு வந்து எப்டி சொல்றது அது வந்து சில பேருக்கு புடிக்கு சில பேருக்கு புடிக்காது ஏனா வந்து அது உருளக்கெழங்கு என்னா அது வந்து புடிப்பு அதிகமா இருக்கு வாய்வு சொல்ல
ஆமா ஆமா
அதனால வந்து மோஸ்ட்லி அத அவாய்ட் பண்ணதா பாப்பாங்க இதே வெங்காய பஜ்ஜி அப்டி இல்ல அது வெங்காய வந்து எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ் மாரி சிக்கன் ரைஸ் சாப்ட்டா சாப்டுவாங்க ஒரு பானிபூரி சாப்டா அந்த வெங்காய இருக்கு எது சாப்டாலுமே வெங்காய இருக்கு ஆ
சொல்றது அந்த கிரன்ச்சி வந்து நல்லா டேஸ்ட் இன்னு கொஞ்ச நல்லா குடுக்கு
ஆமா
எந் தம்பி இருக்கா பிரியாணியோ ஃபிஷ்ஷோ சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எது வாங்கிட்டு வந்தாலு செஞ்சாலு அவனுக் சும்மா வெ றுமுனே ஆனியன் இருக்கணு
அப்டிங்ளா
ஆமா
ம் ம்
ஆனா கொஞ்ச கட் பண்ணா திட்டிட்டேதா கட் பண்ணி தருவே ஆனா கட் பண்ணி திட்டிட்டு கட் பண்ணி குடுத்தாலு ஒரு வாய் டேஸ்ட் பண் நல்லா இருக்கு
ம்
எனக்கு இந்த பானிபூரிலெல்லா ஆனியன் கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கு
என்ன சொல்றிங்க
இந்த பானிபூரில்லா போடுவாங்கல்ல அதுல ஆனியன்லா போட்டுத்தருவாங்க இல்லயா அ ஆ அதுல கொஞ்ச நல்லா போட்டா இதுவு நல்லாருக்கு
செரி மேம் வாங்க நா உங்களுக்கு வந்து பானிபூரி செஞ்சி தரே சூப்பரா செஞ்சி தரே
பானிபூரி செய்விங்ளா
ஆ பானி பூரி செய்னா அது பொரில்லா இப்பெல்லா வாங்கின் வந்து பொரிச்சிகலா ரெடிமேட்ல இருக்கு
ஆமா ஆமா அந்த பப்பட் தான குட்டி ரவுண்டு அந்த பூரி இது ஓகே ஓகே சூப்பர் அ ஆமா ஆமா
அத பொறிச்சி சூப்பரா சாப்
ம் ஆ அதெல்லா வெக்க தெரிமா பானி ரசல்லா ஏ சூப்பர்ரா நல்லா ட்ரை பண்றிங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லா ரொம்ப இல்ல ரொம்ப லக்கி இப்பிலா செஞ்சு குடுத்தா நல்லாருக்குல்ல
ம் ம்
சூப்பர்
மேம் கண்டிப்பா வந்து நீங்க பண்ணுங்க
‌ம்‌ பானிபூரிங்ளா
ஆமா மேம் ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி பாக்கற வேற என்ன ட்ரை பண்ணி பாத்துருக்கிங்க
வேற என்ன மேம் அந்த அளவுக்கு பெருசா வேறெது ட்ரை பண்ணதில்ல மேம் சரிங் மேம் நம்ம குடுத்த டைம் முடிஞ்சிருச்சு மேம் நன்றி மேம் ஓகே